ஹலோ
ஆ சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர்
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோ சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
சமையல் வேலையெல்லா முடிஞ்சிருச்சா
ஆ எல்லா முடிஞ்சிச்சு இப்பதா எல்லா முடிச்சு அப்டியே உக்காந்துட்டுருக்கோ நீங்க முடிச்சுட்டீங் ஆமாங்க ஃப்ரீ தா நீங்க முடிச்சி
நா காலையில மட்டு சமையல் முடிச்சிருக்கே காலையில சமையல்லா பெருசால்லா இல்ல எ பைய தயிர் சாத கேட் டா
ஓ
சேரினு சாதம் கொஞ்சோ குலைவா வடிச்சுட்டு தயிர் சாதம் செஞ்சு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எங்களுக்கு அவனுக்கு ஒரே ஒரு ஆம்லேட் போட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சு லஞ்சு குடுத்து வுட்டுட்டே நாங்க அவனுக்கு வச்சது போக மிச்ச சாப்பாடு இருந்துச்சுல்ல அத வந்து நாங்க சாப்ட்டுக்கிட்டோ இப்போ மதியானோ சமையல் செஞ்சுட்டுருக்கே சாதம் மட்டு அடுப்பில இருக்குது இன்னு சுண்டவத்தல் வாங்கிட்டு வந்தருக் அது கொழம்பு வச்சுட்டு பாகாக்காவு வாங்கிகிட்டு வந்திருக்கே பாகாக்காய் ஃப்ரை பண்ணிட்டு முட்ட பொறிச்சு வைக்கணு மதியானோ சமையல் பண்ணணு
அப்படியா காலலேயே தயிர் சாப்பாடா
காலையில வந்து தம்பிக்கு வச்சதுல மிச்சோ இருந்துச்சு இல்ல அதனால ஏன்னா ரெண்டு மூணு செய்ய முடியல தனித்தனியா வந்து இந்த இந்த டைம் மட்டுதா என் ஹஸ்பண்ட் வந்து அவனுக்கு என்ன வைக்கிறோமோ அத மிச்சோ இருக்கிறத அவர் சாப்ட்டுக்கிடுவாரு அப்டி இல்ல அப்டின்னா அவருக்கு நம்ம தனியா செய்யணு அதுவ இல்லாம இப்ப நம்ம மாவே ஆ ஆட்டல அது என்னமோ தெரில சிஸ்டர் மாவு ஆட்டுனா ரொம்ப சோம்பேரியா இரு க்குது கிரைண்டர எடுக்கணு மாவாட்டணு கழுவணு அதெல்லா யோசி சாலேமாவாட்ட தோணவே மாட்டேங்குது
ஆமாங் சிஸ்டர் அதனால தா நாங்க கடையிலயே வாங்கிக்கிறது சிஸ்டர்
கடையில நா வந்து ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் தா கடையில வாங்குவோ நா வீட்டில அரைச்சிக்கிடுவே ஏன்னா உளுந்து நம்ம தோட்டத்துல போடுற உளுந்திருக் இருகதுனால நாங்க கடையில வந் து மாவு வாங்க மாட்டோ எ அப்படியது நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போறோ ஊருக்கு போறோ ஆ ரிட்டர்ன் வர கொஞ்சோ லேட் ட ஆயிடுச்சி இல்ல நம்ம ஃபேமலி எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தோ அப்படினா நம்மட்டு கடையில முப்பது ரூவா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அ தோச இட்லி சஞ் செஞ்சு சாப்பிட்டுக்கிறது மத்த டைம் வீட்டில அரைக்க அரைக்கிரமாவு தா
அப்படியா பரவாயில்ல சிஸ்டர் நா அந்த கழவுவற்காகவே கடையில
ஓ அதா எல்லா எல்லாருமே என்ன கேட்டா ஒரு ரீசன்க்கு தா சொல்றாங்க மாவட்டினா யாரு கழுவி வைக்க அப்படின்னு சொல்றாங்களே சேம் ரீசன் தா அதே தா உங்க வீடல பெரிய கிரைண்டரோ அ எங்க வீட்டில சின்னது தா வெட் கிரைண்டர் ஏன்னா நாங்க ரெண்டு பேர் தானே எ கல்யாணத்துக்கு வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க
ஓ அ
மேரேஜ் ஆகி செவன் இயர்ஸ் ஆகுது கரெக்டா கரெக்டா இப்ப ஏழாவது வருஷ நடக்குது இப்பதா ஆறு முடிஞ்சு அந்த வெட்க அந்த வெட்கிரைண் தா யூஸ் பண்ணிட் இருக் கு குட்டியா தா இருக்கு அந்த குட்டியா இருந்தாலுமே அந்த தூக்கி அந்த கல்ல கழுவிட்டு இந்த கழுவி அவுத்தி வைக்கிறது அதெல்லா யோசிச்சாலே வந்து இதுக்கு பிடிச்சக்கிட்டு என்னத்த அப்படின்னு சொ அது தோசைக்கு பதிலா வேற ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சோம்பேறி சமையல் எதையாவது செஞ்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கிறது ஆமா நீங்க இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க
நாங்க காலையில இட்லி ஊ த்திட்டோ இட்லியும் சாம்பார் சிஸ்டர் அப்புறோ தேங்கா சட்னி காலத்துக்கு சாப்பிட்டாச்சு ஆ ரெண்டுமே இட்லிக்கு கலவா சாம்பார் வச் ட்சு
ம்
அ எப்பவுமே சட்னி மட்டு செஞ்சிருவே சேரி இன்னைக்கு சாம்பார் இட்லிக்கு சாம்பார் தண்ணி மாரி வச்சா கொஞ்சோ நல்லா இருக்கும்ட்டு ஆ சாம்பார் மட்டு வச்சு சட்னி தேங்கா சட்னி செஞ்சு சாப்பட்டோ நீ மத்தியானத்துக்கு ஆ மத்தியானத்துக்கு செஞ்சுட்டு இன்னைக்கு என்ன பச்சைப்பயர் வச்சோம்
பச்சப்பயிர் வந்து குழம்ப வச்சீங்களா இல்ல எப்படி பண்ணீங்க
கொழம்பாதான் வச்சேன் பச்ச பயிர
ஓ சேரி அந்த பருப்பு நம்ம அதாவது உடைச்ச பயர்ல வைக்கிற மாதிரி அந்த பச்சை முழு பச்சை பயர்ல குழம்பு வைப்பாங்கள அந்த மாதிரி
ஆஹ் முழு பச்சை பயர்ல கடஞ்சு இது வைப்போம்ல
ஆமா ஆமா ஸ தொட்டுக்கிட்ட கூட்டு என்ன வச்சு ஏன்
கூட்டு அப்புளந்தான் செஞ்சு பொறிச்சுக்கணும் பொரியல் எதுவும் செய்ல செரி இன்னைக்கு எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா கா காலையிலயே நான் வந்து ஆ சாம்பார் வச்சுட்டேன் இப்ப மறுபடியும் என்ன பண்ணா அப்பளம் ஏதாவது பொரிச்சக்க மு ஏதாவது புடிச்சுக்கலாம் அப்டின்ட்டு வி
பருப்பு கொழம்புக்கு நம்மளுக்கு ஊறுகாய் இருந்தாலே போதும் டேஸ்ட்டாதான் இருக்கும் ஆமா பருப்பு பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்டுவாங்க
அதனால அப்படி விட்டாச்சு பச்சை பயர் மட்டும் வச்சிருக்கேன் அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபிஸ் போயிட்டு ஆஹ்
உங்களுக்கு
ஆஹ் முடிஞ்சிச்சு
ஏன்னா பெரிய வேலையே வந்து சமையல் பண்ற வேலதான் அதே முடிஞ்சிருச்சு என்ன என் அடுத்த என்ன வேலை என்னன நீங்க வந்து மிஷின்ல போட்ருவிங்க நினைக்கேன் நம்ம வந்து கைட்ட தான் துவைக்கணும்
அப்படிங்களா நான் மிஷின்ல போட்ருதே என்ன பாப்பா இருக்கா எனக்கு ஒன் இயர் பேபி இருக்கு அதனால என்னால கையில தோவப்பனால மிஷின்ல போட்டு விட்டுருவேன்
சரி சரி நான் எனக்கு இப்ப ரெண்டாவது பாப்பா இருக்கா ஒன்னே கால் வயஸ் ஆகுது குது நான் கை வட்டு தான் நம் நம்ம மிஷின் என் வீட்டுக்கார் சொல்லுவாரு நீ பண்ணுற ஒரே ஒரு வேலை வந்து துணி துவைக்கிறதான் நீ வந்து வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா உன்னோட உடம்புக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடும்
ம்
ஆ நம்ம உடம்புக்கு வந்து வேலை எக்சசைஸ் கொடுத்துட்டே இருக்கணும் இந்த ஒரீசன்தா என் மேரேஜ் புதுசுல இருந்து அதாவது அவர் வாங்கி கொடுக்க மாட்டர அத
ஆனா கஷ்ட தானே சிஸ்டர் அத்தன துணியு நீங்க எப்டி தொவைப்
எனக்கு நெஜமாவே பழகிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு மாரி இருந்துச்சு ஏ பைய நா ஒரு நாள் விட் விட்டு ஒரு நாள் தொவப்பே என்ன டெய்லியு தொவைக்கனா அதுதா எனக்கு சோம்பேரியா இருக்கு கா ப பையனோட டிரரெஸ்சு நல்ல சேந்துரு பாப்பாவு உங்களுக்கே தெரியுல கை குழந்த வச்சிரு துணி சேரும்ன்னு நெறய துணி சேரு இதுல இவங்க அப்பா வேற ஆமா அப்பா அவுங்க அப்பாவோட ஆஃபீஸ் போயிட்டு ரெண்டு நாள் கழட்டி போடுற ட்ரெஸ்ஸு எல்லா சேந்துடு ஒரு பெரிய டப்பு நெறய சேந்துடு உட்காந்து தொவைச்சு முடிச்சிடலா ஒன்னு தெரியல இதுவரைக்கு ஆ
எப்டி நீங்க சமையலு செஞ்சுட்டு வீட்டு வேல செஞ்சுட்டு தொவச்சு
சமையல் வந்து நாங்க ஆமா சிஸ்டர் தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிர்வா அவ லீவ்ல இருக்ற அன்னைக்கு வந்து என்னன்னா பாப்பா தூங்க மாட்டா அவனுக் தூங்க மாட்டா இவளையு தூங்க உடமாட்டா இன்னைக்கு அவ வந்து ஸ்கூல் போயிட் டால அவ வந்து காலைல ந்து கொஞ்சோ நெறை இப்போ வந்து தூங்கறா இப்போதா தூங்குறே ஜஸ்ட் நவ் இப்போ நா இப்போ உங் கிட்ட பேசிகிட்டேதா நா அவள தொட்டிலாட்டி தூங்க வச்சே
ம்
இப்ப அவ தூங்கறாலா இப்ப சாத மட்டு அடுப்புல வச்சிருக்கான அவ தூங்கி எந்திரிக்கறதுக்குள்ள டக்குனு இந்த குழம்பு கூட் டு வச்சிருவே அவ எந்திச்சது அப்றோ என்ன பண்ணுவனா அவள வாக்கர்ல உடக்கார வச்சிட் டு வீடெல்லா தூத்தி தொடச்சிருவே கிச்சன்ல பாத் பாத்ர கழுவும் போது மட்டு அவ எ காளுக்குக்குள்ளோதா கெடப்பா ஏன்னா ரொம்ப நேர வா வாக்கர்ல உக்கார வச்சா அழுவு காலக்குள்ளேயே வந்து கெடக் ப்பா பாத்திர கழிவி முடிச்சுட்டு நம்ம துணி துவைக்கு போது என்ன பண்ணுவேனா வாக்கர்ல உக்கார வச்சுருவே அவள பையன் வறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சறது ஆமா நைட்டு மட்டும் டின்னர் பண்ணும் போது அவுங்க அப்பா அவனை என்ன செய்வாங்கானா டெய்லி பக்கத்தல தா பார்க் இருக்கு வீட்ட ஒட்டி பார்க்குக்கு அவ மட்டும் கூட்டு போவாங்க இவ கொஞ்ச நேரத்லே தேட ஆரம்பிச்சிருவா என்னைய தேடி அழுவான்னு சொல்லிட்டு அவனை மட்டும் கூட்டுப்போவாங்கன்னா நான் வழக் போல இவள என் பக்கத்திலயே உட்காந்துருப்பா ஏதாவது ரெண்டு கரண்டி ரெண்டு பாத்திரத்தை கையில் குடு பட்டோம்னா அது உருட்டிட்டே கிடப்பல அப்படின்னா நம்மன செய்ய போறோம் சப்பாத்தி இல்லைன்னா தோசை இதுதான் ரெண்டு தான் மாத்தி மாத்தி செய்ய போறோம் டக்குனு வேலைய முடிச்சிருவேன் ஆமா
ஆமா சிஸ்டர் நானும் அப்படிதான் பண்றேன்
நீங்களும் தனியா தானா சிஸ்டர் இல்ல ஜாயின்ஃபேமிலியா
ச இருக்கேன் ஆனா ஹஸ்பெண்ட் பாப்பா மட்டும் தான் இருக்கோம்
சேரி சேரி அவங்க அண்ணன் வந்து காலையிலயே வேலைக்கு போயிடுவாங்க
ஆமா சிஸ்டர்
லஞ்ச் நீங்க பிரிப்பர் பண்ண
ஆஹ் லன்ஞ்ச் பிரிப்பர் பண்ணிட்டேன்னா மதியானம் வந்து சாப்பிட்டு போய்டுவாரு ஆபிஸ் பக்கம் தான் ஹா ஆபிஸ் பக்கம் தான் அதனால அப்போ மட்டும் சூடா சாப்பாடை வச்சுக்குவேன் என்ன பாப்பா வச்சுட்டு குழம்பு வச்சிருவேன் காலையிலயே குழம்பு வச்ச வச்சுடுவேன் ஏன்னா ஒன்றரை வயசுங்கும் போது இப்போ நடந்துட்டு இருக்கா ஏதாவது போய் இழுத்துருவனால என்ன பண்ணிடுறேன்னா காலையில அவர் இருக்கும் போதே எல்லாமே செஞ்சு வச்சுருவேன்
ஓ சேரி சேரி ஓகே ஓகே
டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல்ல உம் இப்ப நம்ம சமையல் குள்ளேயே இருந்தனா அவ கூட டைம் ஸ்பெண்டட் பண்ணாம இருக்கும் அதுனால என்ன ஒரு ஃபீல் இருக்காது அதுனால என்ன பண்ணும் காலையிலயே எல்லா வேலையும் முடிச்சிருவவேன் அவரு அவரு நைன் தேர்டி போயிருவார் ஆபிஸு அதுக்குள்ள ந எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் அவ கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிங்கும் போது அவளை நா தூங்க வச்சுருவேன் அப்ப தூங்கிட்டானா நமக்கு அப்ப ஃப்ரீ ஆயிரும்ல அப்ப சின்ன சின்ன வேலை ஏதான் செஞ்சு இருகிறது அப்புறம் இந்த மாதிரி யார்கிட்டபோன் கால் பேசுறது அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுக்குவேன் சிஸ்டர்
ஓ செரி செரி செரி ஹவுஸ் ஒய்ஃப் நிலைமைல்லாம் இதான் ஒரு குழந்தை அந்த ஹட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை வளந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருக்கும் அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு ட்டாங்கன்னா நம்மளுக்கு வேலையே இல்லாத மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்போம் ரெண்டரை வயசு ஆகும் போதுதான் செகண்ட் பேபிக்கு நான் ப்ரெக்னன்ட் ஆனேன் அப்போ ரெண்டரை வயசு ஆகும்போது அப்போ கொஞ்சம் பால்வடியில அப்பதான் கொஞ்சம் விட ஆரம்பிச்சோம் கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் ப்ரியா இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் பால்வாடி பேர் பா மூணு மாசம் புல்லா போனது இல்ல பாதியிலே பாதி அதனால அழுதுட்டே வீட்டிலேயே தான் இருந்தான் அப்புறம் பாப்பா பொறந்தது அதுக்கப்புறம் டைமே கிடைக்கமட்டேன்ருச்சு இது என்னடா நைட் ஃபுல்லா தூங்காது விடிய விடிய தொ பளோட்டுவேன் கஷ்டம் அதாவது இது எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளைங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்ச ந வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம அந்த அந்த பருவ அந்த குழந்தை பருவ இப்ப வந்து வளந்துருச்சு அப்டின்னா ஆ திரும்ப வராது இல்ல நம்மளுக்கு வந்து இத என்ஜாய் என் பண்ணு என்ஜாய் பண்ணினு எஃப்ரண்ஸ் சொல்லுவாங்க அட கடவுளே நா ஏ என்ஜாயல்லா பண்ணிட்டோமான பண்ற அளவுக்கு பண்ணிட் இவளந்தா போதுங்கிற அளவுக்கு கழிச்ச அதாவது நைட்டு நம்ம ஒடம்புக்கு வந்து அதா நைட்டு மட்டு எனக்கு குவந்து பகல்ல பிரச்சன கடையாது நைட் வந்து எனக்கு தூங்கணு எனக்கு வந்து ரெஸ்ட் ட்வேணு ஏன்னா பகல்ல மூணு வேலய நம்மஸ் சமைக்கணு எ வீட்டுக்காரரு மதியியானோ சாப்பிட வந்துருவாங்க
ஓ
அப்போ அவருக்கு நம்ம சூடா வந்து செஞ்ச செஞ்சிட்டுருக்கே பாத்தீங்களா அடுத்து ஈவினிங் எப் பையே வருவா அவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்னாக் பண்ணுனு அப்புற நைட்டு் சமையல் நம்ம நம்ம வாழ்க்கயே வந்து இந்த கிச்சன் ஆயிட் பொய்சி அப்ப நம்ம ஒடம்புக்கு கொஞ்ச அந்த துணி துவைக் இத்தனைக்கு இந்த கைட்டு தான துவைக் க்கிறோ அப்புற வேல இவள எங் வெளில இப்ப நா கூட்டிட்டு போர வாக்கிங் போறே அப்பின்னா கூட பக்கத்துல வாக்கிங் போவே போனாலு இவள இடுப்புல தூக்கி வச்சி இப்டியேதா நடக்க வேண்டியதா இருக்கு வீட விட் வீட்டுக்குள்ள வீட சுத்தி சுத்தி வர வெளில போனான்னு வச்சுக்கோங்களே நம்ம தூக்கிட்டே தா அலையணும்பா அப்போ கரெக்டா அந்த டைம் அவ தூங்களேன்னு வச்சுக்கோங்களே நிஜமாவே பயங்கரமா வந்து நம்மளுக்கு கோவம் வந்துறது எரிச்சல் வறது எப்படா அந்த பிள்ளேள் வளத்